ஆ தக்கம்
வணக்கம். எப்டி இருக்கீங்க?
நா நல்லா இருக்கே. நீங்க எப்டி இருக்கீங்க.
ஆமா நல்லா இருக்கே. என்ன பண்றீங்க?
நா வந்து இப்பதா கொழந்தேளுக்லா சாப்பாடு குடுத்துட்டு சேரி ஒங்ளுக்கு வந்து நம்ம நம்ம பள்ளி பருவத்ல வந்து ஆசிரியர்கலா எனக்கு ஞாபக வந்துட்டு சேரி அத பத்தி உங்களட ஷேர் பண்ணலா அப்டின்தா நெனச்சி நா வந்த ஃபோன்ல
சேரி சேரிங்க சிஸ்டர். அப்றோ ஸ்கூல் லைஃப்லா இவுங்குளுக்கு எப்டி இருந்துச்சு?
ச்சுலி என்னன்னா நம்ம வந்து இப்போ பள்ளி பருவத்துல அப்டின் சொல்லணுனா, எனக்கு வந்து மேக்ஸ் சார் வந்து ரொம்ப புடிக்கு ஏன்னா அந்த இன்னைக்கு உள்ள ஆசிரியர்கள்ல்லாம் பாக்கப்போ வந்து அதெல்லாம் எனக்கு என்ன சொல்லுவாங்க ஒரு சட்டிஸ்ஃபை இல்ல என் கிளாஸ் என்னோட பொண்ணே படிக்கிறா அவுங்க வந்து மிஸ்ஸுக்குன் சொல்லி ஒரு தரிய சரியான இதுவே குடுக்கறது கெடயாது. ஏன்னா நம்ம ஆசிரியள் வந்து நம்ம வாழ்க்கைல வந்து எவ்ளோ முக்கியமானவங்க. அவுங்க வந்து நம்க்கு என்ன நமக்கு வந்து என்ன மாரி பாடங்கள்ல்லா கற்பி கற்பித்தாங்க, அப்டின் சொல்லி பாக்கும்போ வந்து ஏன்னா அந்த ஆசிரியள் வந்து எனக்கு என்னன்னா நல்ல பழக்க வழக்கங்கள் ஒழுக்கோ, அப்றோவு வாழ்க்கைல நம்ம எந்த மாரி மதிப்புகள்ல்லா எந்த மாரி இருக்கணு. அதெல்லா கற்று குடுத்தாங்க. ஏன்னா நா ஆல்ரெடி ஒன்ட்ட சொல்லிருக்க. எனக்கு பிடித்த ஆசிரியனு சொன்னா எனக்கு வந்து, அ தமிழ் டீச்சரு புடிக்கு அப்பறவு சயின்ஸ் டீச்சர் பிரிக்கு. மேக்ஸ் டீச்சர் பிடிக்கு. அவங்க எப்பொழுதுமே எனக்கு வந்து அவுங்க பேரு வந்து சந்திரிக்கா டீச்சர். அவுங்க சயின்ஸ் டீச்சர். அவுங்க என்ன பண்ணுவாங்கனா எப்பொழுமே ஸ்மைலிங் ஃபேஸ்சோட தான் கிளாஸ் ரூம்க்கு வருவாங்க ஆஹ் ஸ்மய்லிங் ஃபேஸ்சோட வருவாங்க என்னன்னா அவங்களுக்கு வந்து கொழந்தை இல் ஆனா அவுங்க சொல்லுவாங்க எனக்கு கொழந்தை இல்ல ஆனா நீங்க எல்லாரும் தான் என்னோட கொழந்தைகள் அப்பிடின்னு சொல்லுவாங்க ஆனா ஏ மேல மட்டும் கொஞ்சம் தனி பாசமுமா இருப்பாங்க கொழந்தைகள்டா வந்து என்ன சேட்டை பண்ணாலும் பொறுமையா இருப்பாங்க பொறுமையா நடந்து கொல்லவாங்க அது போக பாடங்களை வந்து இப்ப நம்மளுக்கு வந்து எழுதி தா சொல்லி குடுப் ப்பாங்க அந்த ஆசிரியர் வந்து இப்போ ஒருத்தங்க வந்து பாடம் எடுக்குறது வந்து போரிங்கே தெரியாம ஒரு சிலவங்க எடுப்பாங்க சிலவங்க என்டா இவன் இங்க கிளாஸ் எடுத்தாங்க அப்பிடின்னு சொல்லி அந்த மாரி இருக்கும் ரொம்ப பாடங்கள் வந்து ரொம்ப எளிதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும்
ஆமா சிஸ்டர் நம்ம
ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இதனால வந்து என்ன ஆச்சு அப்டின்னா வகுப்புல வந்து மிகவும் வந்து எனக்கு பிடித்ததுன்னு சொன்னேன்னா ஆஹ் நான் வந்து அவுங்க சொல்லிக் கொடுக்கிறத ரொம்ப அப் அப்சர்வ் பண்ணுவன் ஆனா அதே மாதிரி டக்குனு நான் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி படிக்க மாட்டன் உடனே நான் வந்து படிச்சிருவேன் உடனே டைரக்ட் ட்டா வந்து டெஸ்ட் வச் ச்சாங்கண்ணா அது மாரி உள்ள ஆன்சர் எல்லாம் எழுதிருவேன் தோழி ஏன்னா எங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தாலுமே அத வந்து மீண்டும் மீண்டும் அவுங்க வந்து விளக் குவாங்க என்னம்மா மிஸ் அது சழிப்பு தன்மையே இல்லமா நம்ம வந்து அவங்க கண்டினியூஸா வந்து சொல்லுவாங்க சொல்லிக் குடுத்துட்டே இருப்பாங்க
ஆ செரிங் செரிங் சிஸ்டர் சிஸ்டர்
ஆ சொல்லுங்க தோழி நீங்க பேசுங்க கண்டி நியூஸா
நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க வந்து என்ன
உங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப உள்ளா கேக்குது இல்ல ஹெட் செட் போட்டு பேசுறீங்களா
ஹெட் செட் ஹெட் செட் போட்டு தா இருக்கே தெளிவா கேக்குதா இல்லீங்களா
இங்க வாய்ஸ் வந்து அவ்ளோவா பிரேக் ஆவுது சரியாவே கேட்க மாட்டுக்கு
செரி செரி சிஸ்டர் இப்போ வரைக்கோ நா இங்க பேசுற அப்புறமேட்டு வந்து ஹெட்செட் மாட்டிக்கிற சிஸ்டர் கேக்குதுங்களா
ஆ பேசுங்க சிஸ்டர் நீங்க பேசுங்க நா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவ
தெளிவா நாங்க அப்றோ டீச்சர்ஸ் நெறைய நோட்புக்ஸுலா வெ சம்மு எல்லா அப்பிடிலா போட்டு ட்வென்டி மார்க்ஸ் டென் மார்க்ஸ் அப்பிடின்னு நெறைய மார்க் போடுவாங்க அப்போ ஹேண்ட் ரைட்டிங்கு அப்புறோ வந்து பேஜ் எவ்வளோ நீட்டா வெச்சிருக்கோ அதெல்லா வந்து பேசுவா அதெல்லா வந்து மார்க் குடுப்பாங்க அப்புறோ டெய்லி நாங்க ஸ்கூலுக்கு வந்து பஸ் ல தா போயிட்டு வருவோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆ பேக் எல்லா வந்து ப்ரொவாய்ட் பண்ணுவாங்க ஸ்கூல்ல அப்பறோ லன்ச் டைம்லலா வந்து எங்க கூடயே வந்து டீச்சர்ஸ் எல்லா உக்காந்துக்குவாங்க அவங்களு நல்லா ஜாலியா பேசிட்டு இருந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறோ கிளாஸ் ரூமுக்கு போவோ கிளாஸ் ரூம்ல எப்பிடியு நாங்க வந்து ஒரு அம்பது பேர் இருப்போ சிஸ்டர் அம்பது பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்பொ ஃபிரெண்ட்ஸா இருக்கவோ புஷ்ஷேர் பண்ணல பண்ணிக்குவோம் அப்புறொ பிரேயர் டைம்லலா வந்து லைனா வங்க நிப்போ எல்லாரு அஹ் ஹ முன்னாடி வந்து மைதான த்துல
கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மதா தோழி ஏனா அப் அப்போ வந்து நம்ம வந்து இப்ப இப்ப நா பாக்குறது இல்ல கிளாஸ் ரூம்ல அப்பொ வந்து எட்ரைக்குன்னு சொல்லி பிரேயர் வைப்பாங்க எல்லாருமே ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ல இருந்து வரிசப்படி அதுவு அவங்க அந்த ஹைட் படிதா நம்ம போவோ கைய கட்டிட்டு பின்னாடி கைய கட்டிட்டு வரிசப்படி போய் நம்ம பிரேயர் பண்ணுவோ அஹ் ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ல இருந்து ஒவ்வொருத்தவங்க வந்து அந்த பிரேயர்ல வந்து தாட் சொல்லுவாங்க மைக் பிடிச்சு அந்த மாரி இருக்கும் அ அதுக்கு பெறகு நீங்க சொன்ன மாதிரிதா நம்மளுக்கு கண்டினியுசா கிளாஸ் மெக்ஸ்குல ச சப்ஜெக்ட் வந்து ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் அது கண்டியூஸா இருந்ச்சு அப்புனா அவுங்க கொஞ்சோ மூணு பிரிட் பி டி பிரிட் எடுத்தாங்கன்னா அடுத்தது ஃப்ரீயா இங்க சார் வந்து கூட்டு போவாங்க வெளாட கூட்டிட்டு போய்ட்டு எங்கள வந்து இது பண்ணுவாங்க நீங்க சொன்ன மாரிதா எங்களுக்குள்ள ஆசிரியருமே தனியா அவங்க ஸ்டோஃப் ரூம்ல போய் சாப்பிட மாட்டாங்க நா கொழந்தைகளோட உக்காந்து சாப்டுவே ஆஹ் நாம அன் நாலா எங்க சாருக்குலா போய் ஏ வீட்டுல வந்து மாடு இருந்ச்சு அம்மா தயிர் போட்டு வெப்பாங்க நா டப்பால கொண்டு போவே சார் இது என்னதுன்னு கேட்டாங்க ஒரு நாளு சார் தயிர் சாரு நா சின்ன ஸ்கூல்ல தா சாப்ட்டே ஏன்ன கம்பெல்ஸரி நா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சதுனால ஸ்கூல்ல சாப்டணுன் சொல்லி கம்பல்சரி அப்போம் போல தயிர் கொண்டு போவே கொழம்புல்லா கொண்டு போவே சாரு அதெல்லா வாங்கி சாப்டுவாங்க குடுப்பே சாருக்கு செப்ரேட்டா தனியா குடுப்ப ஏனா எல்லா சாருமே நம்ம கொழந்தைகள்ட வந்து நம்மள வந்து அவங்க கொழந்தையா பாக்கறனால மட்டுதா நம்மள்ட்ட வாங்கி சாப்புடுறாக அது ஒரு இம்பார்டன்ட்
ஆமா ஆமாங்க சிஸ்டர் அது மட்டு இல்லாம ஆஹ் ரெண்டு மூணு கிளாஸ் தள்ளி சாரு வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாரு ஏதாவது ஒன்னு டவுடுன்னு கேட்டா வாமா உள்ள வாமான்னு சொல்லி குடுப்பாங்க கொஞ்ச நேர நிறுத்திட்டு அப்புறமேட்டு நீ கிளாஸ் போ நா வந்து ஒகே கிளாஸ்ல சொல்லி தரே வேற யாரவது இந்த சம் வர்கவுட் பண்ணிர்ந்தாங்கனா அவங்ககிட்ட டவுட் கேளு ஸ்கூல் மெமரிஸ் நாளே தனி தா சிஸ்டர் ஆனா இப்ப இருக்கறவங்கலா நீ போய் உங்க மம்மி கிட்ட வந்து வர்கவுட் பண்ணிட்டு வா அவங்ககிட்ட ஐடியா கேளு எந்த ஒரு ஸ்டுடன்ட் மேமெ வந்து அவ்ளோக்கா சப்போட்டே பண்ண மாட்டேகிறாங்க
கண்டிப்பா தோழி நீங்க சொல்ற மாறி ஏன்னா அப்போ உள்ள ஆசிரியர் வந்து என்ன பண்ணாங்க அ கொழந்தைகள வந்து பிரிச்சு எடுப்பாங்க இவங்க நல்லா படிக்கிறவங்க இவங்க நல்லா படிக்கு இவங்க மீடியமா படிக்கிறவங்க இவங்க அதிகமாக படிக்குங்க இவங்க லோல படிக்கிறவங்க பிரிச்சு எடுப்பாங்க அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க ச் சேட்டர்டே சண்டே வந்து கிளாஸ்ல வந்து அஹ் கூப்ட்டு வந்து ஒரு மணி நேர கிளாஸ்ஸஸ் எடுப்பாங்க அவங்கள வந்து எப்டியாவது லோல படிக்கிற கொழந்தைய எப்டியாவது அவங்க பாஸ் மார்க் கொண்டு வரணுன் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இம்போர்டண்ட் சம்மு அப்றோ எந்த இம்பார்டன்ட் கொஷின் தா சொல்லி் குடுப்பாங்க அந்த மாரிப் பண்ணாங்க ஆனா இப்ப அப்டி இல்ல ஆச் இதுங்கலா இல்ல நல்ல படிக்க பிள்ளைய மட்டு என்கரேஜ் பண்ணி விட்டுட்டு இப்ப உள்ள காலத்துல இருந்து என்ன பண்றாங்கன்னா படிக்க கெழந்தைய என்கரேஜ் பண்ணி விட்டு படிக்காத கொழந்த எப்டி இருந்ச்சோ அப்டியேதா இருக்காங்க கேட்டா நாங்க சொல்லிக் கொடுக்குறோ எனா மத்த பசங்கல்லா எடுக்கலையா உங்க பசங்க தா படிக்க மாட் ட்டுக்கோங்க நீங்க சொல்லி குடுக்க மாட்டிக்கிங்க நீங்க கவனிக்க மாட்டிங்கிங்க அந்த மாரிதா சொல்றாங்க ஏன்னா வந்து இப்பொ வந்து இப்பொ உள்ள காலகட்டத்துல வந்து ஏன்ன அப்பொ உள்ள ஆசிரியர்கள் வந்து ரொம்ப மதிப்புத்தக்கது ஏனா எனக்கு இன்னு சொல்லுவெ எ பொண்ணுட எங்க இருந்தாலுமே நம்ளுக்கு சந்தேக இருந்ச்சு அ அத மீண்டு மீண்டு வந்து விளக்குவாங்கன்றா சொன்னனா நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு என்ன மட்டுமல்லாம நம்ம நல்ல ஒரு மனிதரா வளருவதக்கு நல்ல அறிவுரைல்லா சொல்லி் குடுப்பாங்க நம்புளோட ஆசிரியர் இன்னொன்னு விஷ்யொ நேம நேரொ தம தவறாம வந்து வருவாங்க எனக்கு அ சில ஸ்கூல்ல எல்லா பாருங்க அடிக்கடி லீவ் எடுப்பாங்க ஆசிரியர் இவ் குழந்தையில வந்து மா என் பொண்ணு சொல்லுவா மம்மி இன்னைக்கு என்னோட டீச்சர்ஸ் லீவு ஒரு மாசொ நாலு நாள் லீவ் போடுகுதாங்க அப்போ அந்த கிளாஸ் டீச்சர் லீவாகும்போ ஒரு ஸூல் ஒரு கிளாஸ் ரூம் பேர் இன்னொரு கிளாஸ் ரூம் ஜாயின் பண்ண வேண்டியதுருக் டு அவங்களோட சப்ஜெக்ட் எல்லாமே மாறுது இதுனால வந்து கொழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க எனக்குள்ள வந்து பெரியவர்கள எப்படி மதிக்கணு உண்மையா இருக்கணு இன்னைக்கு நா அந்த சார எனக்கு ஆஃப்டர் மேரேஜ் ஆயி எனக்கு ஒரு மூணு கொழந்தைகள் ஆயிட்டாங்க என்னோட சார என்னோட எனக்குச் சொல்லி குடுத்த சார வந்து அதெல்லா ஒண்ணாங்கிளாஸ் ரெண்டாங்கிளாஸ் சாரு ஆஹ் அது இவங்கல்லா இன்டுவரைக்கு நா பாத்தாலுமே அவுங்கள விஷ் பண்ணுவே அவுங்கப் பாத்தாலுமே எனக்குள்ள இன்னு பய இருக் க்கு மதிப்பு மரியாதையு இருக்கு ஏனா உண்மையா இருந்தனால நல்ல பழக்க வழக்கங்கள் வந்து நமக்கு னு கற்றுக் கொடுத்தாங்க இப்போ அங்க போனாங்கன்னா நம்ளுக்கு என்ன கிளாஸ் ரூம்லதா சாரு அப்டின் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போல்லா ஆசிரியர்கள் வந்து நம்மளுக்கு ஒரு குருவா தெரிஞ்சாங்க அம்மா அப்பாக்கு அடுத்தால வந்து அவங்கதா அதுதான் உண்ம ஆஹ் அது வந்து நம்மளுக்கு உண்மைக்குமே இன்னு வரைக்கு என்னோட லைஃப்ல வந்து அது மறக்க முடியாததா இருக்கு சீரியல் வந்து சமூகத்துல வந்து ஒரு சித் ப்பியா கூறுவாங்க ஏன்னா மாணவர்கள் எது வருங்கால தலைவர்களோ இல்ல பெரிய பெரிய விஞ்சானிகளோ அவங்கள உருவாக்குறது வந்து ஆசிரியர்கள் தா ஏன்னா ஒரு நல்ல ஆசிரியர் வந்து மாணவர்கள வந்து மாணவர்கள் வந்து பெரிய பெரிய நீங்க பாருங்க நம்மள வந்து நம்ம அம்மா அப்பா வளக் அம்மா அப்பா வளக்குறாங்க நல்லத கத்து கொடுக்குறாங்க ஓகே நம்ம வந்து நம்மட்ட இருந்த கலைகள வந்து வெளியில கொண்டு வரது நம்ம ஆசிரியர் தா சொல்லி நா சொல்லுவே
ஆமா ஆமா சிஸ்டர் நீங்க சொல்றது கரெக்ட் தா இப்ப கூட நாங்க ஒரு ரோட்ல போறப்போ எங்க டீச்சர பாத்தாங்க்னா ஏ நீ வந்து ஃபிஃப்த்துல எங்க ஸ்கூல் தானே படிச்ச நா தா உங்களுக்கு மேக்ஸ் டீச்சரா வந்தே ஞாபகம் இருக்குதா அப்டின்னுட்டு நம்ம பேசலா கரெக்டா சொல்லுவாங்க ஆமா ஆமாங்க வீ நாந்தா உங்க க்ளாஸ்ல படிச்ச அப்டின்ட்டு நா சொல்லுவே இவ அப்புறொ அவ்ங்க அப்ப இப்பவு பேர்லா ஞாபொகொ வெச்சிர்ப்பாங்க நீ இன்னு அந்த பொண்ணு பாக்கறயா அந்த பொண்ணுங் கூட டச்லதா இருக்கீங்ளா அப்புடின்லா கேப்பாங்க எல்லாத்தியு கேட்டன்னு சொல்லுன்னு சொல்வாங்க ஆனா இப்பர் ஸ டிச்சர்ஸ் பாத்தாலு ஓ இந் இந்த பொண்ணு எங்க கிளாஸ்ல தா படிக்குதா அப்டிங்கிற மாறில்லா கேப்பாங்க
கத் தா தோழி அந்த மாரி இருப்பொ ஏனா ஒரு ஒரு ஒரு ஸ்டூடென்ஸ பாத்தாங்கன்னா அந்த டீச்சர் என்னோட டீச்சர் அவ்ளோ ஸ்டூட்ன்ஸையு விசாரிப்பாங்க நீ பாத்தியா இன்னு காண்டாக்ட்ல இருக்கீங்களா அவ எப்டி இருக்கா அவளுக்கு மேரேஜ் ஆயிட்டா அவ என்ன பண்றா உண்மைக்குமே என்னோட லைஃப்ல நடந்திருக்கு என்ன க்குள்ள ஆசிரியர் வந்து நா என்னைக்குமே ஒரு என்னோட குருவா இன்னு நா பாத்துட்டு தா இருக்கே ஏனா என்ன என்னால மறக்க முடில எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் எல்லாமே ஓகே தோழி நமக்கான நேரம் முடிந்து விட்டது நம்ம இ நாளைக் கொஞ்ச பேசலா
ஓகே